சொல்லுப்பா
என்ன எங்க போனிய
யாரு வந்தா
அதுவா கீர காரு கீர வாங்குவே அவுங்கிட்ட
என்ன கீர வந்துச்சு
அதுதா சிறுக்கீர
சேரி சேரி
ம் அதனால அத்த கூப்டாக
சேரி சேரி
ஹஹ
சேரி ஸ்வேதிக் எல்லா தலைக்கு என்ன போட்ற
ஆயிலு
என்னா ஆயிலு
இதுவா நாங்க ரெடி பண்ண ஆயில் போட்றோ நாங்களா வீட்ல ரெடி பண்ணுவோ
வீட்
ஹலோ ஹலோ ஹலோ கேக்குத என்னா ஆச்சு ஃபோன் கீழ விழுந்துருச்சா
இல்லயே
இல்லயே ரொம்ப நேரொ அலோ அலோன் சொன்னே ஒண்ணுமே ரெஸ்பான்ஸ் இல்லயே
ப்டியா
ஆ
சே ஆ என்ன எண்ண போடுவ
ப்யூர் தேங்காண சே செக்ல போய் வாய்ன்ட்டு வந்துட்டு
செக்க எங்க போய் வாங்குறீங்க
அங்க முத்து மாரியன் கோயில்ட்ட மொதல்ல ஒரு பழைய ரேஸ் ஷங் கட இருந்துச்சுல
ஆமா பழைய ரேசன் கடயெல்லா தெரியாது ஆனா ஆமா எண்ண செக்கு ஃபுல்லா அந்த சந்து வீதி ஃபுல்லா ச எண்ண செக்கு தானே அங்க தா வாங்குவீங்களா
ஆமா அங்கெதா வாங்குவோ அங்கெ வாங்கிட்டு ப்யூர் ஆ எப்டியு ஒரு லிட்டர் நம்ம வாங்குனோம்னா நம்ம தேவையான பொருள்லா சேத்தம்னா கொஞ்சொ ஒரு எப்டியு ஒரு காலிட்டர் கொறஞ்சிரு
செரி
ம் சின்ன வெங்காயொ கருவப்புல
ம்
அதுல வேற செம்பருத்தி பூவு செம்பருத்தி எல கரு அது கருவப்புல
ம்
வெந்தயொ
இது எல்லாத்தையு என்ன பண்ணுவீங்க
அது எல்லாத்தையு ஃபஸ்ட்டு என்ன செய்யணுனா அரச்சுக்குவே நா நல்லா அரச்சிட்டு ஆ இது அது எண்ணெய எண்ணெய வச்சு எண்ணெய ச மிதமான சூடு வர வர மெதுவா அடக்கி வெக்கெணு அடக்கி வச்ட்டு இத ஃபுல்லா போட்டு அப்டியே அந்த சூட்லயே நல்லா கொதிக்க விடணு
சூடு ஏற்னதுக்கப்பறொ போடணுமா சூடு ஏற்ர க்கு முன்னாடியே போட்ருலாமா
சூடு ஏறுன ஒடன தா போடணு ஆனா என்ன கொதிக்க விட்டுட்டு போட கூடாது பொங்கி ஊத்திரும்
சேரி
பால் பொங்கற மாரி அப்டி ஃபுல்லா எண்ணெயே பொங்கி ஊத்திரும்
சேரி
அதனால மிதமான சூட்ல அடக்கி வச்சுட்டு லைட்டா சூட்னா இப்டி நம்ம மேல வச்சு பாத்தோம் ன்னா நம்ம கைல அணல் அடிக்கற மாரி வரும்
ஆ சேரி
அப்ப அத ஃபுல்லா போட்டு அந்த மிதமாட்டுன சூட்லயே அப்டி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிபிடிக்காம
உம்
அப்டியே போட்டு நல்லா அதுவே கலர் மாறிரும் அப்டியே நீங்க கிண்ட கிண்ட கிண்ட கிண்ட கலர் மாரு இன்னொன்னு அப்டியே எடுத்து அன்னைக்கு நைட் இப்ப சாந்திரம் காய்ச்சிரீங்கன்னா அது அப்டியே எடுத் த்து ஒரு எடத் பிள்ளைகளுக்கு தெரியாம மூடி போட்டு எங்குட்டாவது ஓரமா வச்சிருங்க
செரி
வச்சுட்டு மறுநாள் காலைல எழுந்திரிச்சு ஆரி போனோன அத நல்லா துணிய போட்டு வடிகட் ட்டிரனும் நல்லா வைட் கலர் துணிய போட்டு
துணியே பாதிய உறிஞ்சிருமே
அதுக் அவ்ங்க கைல குடுத்து நா புளிய சொல்வேன் நம்மால புளிஞ்சு பிளிஞ்ச அளவு புளிஞ்சுட்டு அப்ப ஜென்ஸ்னா நல்லா புளியுரு அவ்ங்க கைக்கு ஸ்ட்ரென்த் ருக்கும் நம்மளுக் அந்த அளவுக் ருக்காது
அதனாலயா
அதனால லாஸ்ட்ல உள்ளத புல்லா அவுகள புளிய சொல்லி அதுல எடுத்துக்வேன் நா ரெண்டு பாட்டில் காச் ரெண்டு பாட்டில் வெச்ருந்தேன் ஒரு பாட்டில் காலி இன்னோ ஒரு பாட்டில் இருக்கு
நல்லா வளருதா
ஆ பாப்பாக் நல்லா வளருது அது மாரி என்ன அ கொட்றதெல்லா நிக் பியுங்க ஆனா என்ன எண்ண ஒலுங்கா தேய்க்கேன் ஹூடால இப்போ லீவ் அப்பலா தலயே சீவாம கொண்டய கொண்டய போட்டு திரிஞ்ச் லூஸு
அ அதனால டெய்லி ஸ்கூலுக்கு போனாதான் இதுக தலய சீவுங்க மொத
ஆம்மா அதனால யானா அவளுக் முடி எல்லாருமே கேட்ருக்காக முடி என்ன கட்டயா ருக்கு ஓயாம எல்லாமே கேப் விடாம தேய்கெணு தயாரிச்சோம்னா
செரி செரி நீ வீட்லே செஞ்சிருவியா எல்லாத்யு வாங்கி வச்சி சேத்ருவியா
ஆமா வீட்லே எல்லாத்யு வாங்கி வச்சி சேத்ருவ
என்னென்ன போடுவ கருவோப்ல வெங்காயும் செம்பருத்தி எல பூவு அப்பரோ
சி சின்ன வெங்காயு
ம் அதான் சொல்லி
நெல் நெல்லிக்கா
நெல்லிக்கா
ஆ இது கருவோப்ல சொல்ட்டேன்னா இது மருதாணி எல
மருதாணி மருதாணி எல போட்டா செகப்பாய்றாதா
ஹகாது ஆகாது குளிர்ச்சிக்கி தான் அது போட்றது ஒடம்பு ஹீட்டு கொறையருதுக் தான் போடுறது கல பில்லாம் ஆவாது
செரி அது டெய்லி தேய்ச்சா சளி எல்லாம் புடிக்காதா
ஆ ஹ அவ்ளோ எலல மருதாண்ல கொஞ்ஜோத போடணோ மத்த எல்லா கோண்டிட்டியா போட்டுட்டு மருதாணி எலலா கம்மியா தான் போடணோ
செரி அ அப்ரோம்
அதுக்கப்ரோ இந்த ஆவாரம் பூ சொல்வாங்கல தமிழ் மருந்து கடயில கேட்டீங்ன்னா விக்கும்
ஹ
அது அந்த வெட்டி வேரு
வெட்டி வேருமா
ஆமா இது எல்லாத்யும் போட்டுர்னோ
இது எல்லாத்யும் போட்டு அரச்சிருவீகலா
வெட்டி வேர் லாம் போட்டு அரைக்க முடியாது மத்ததெல்லாம் போட்டு அரைக்கலா வெட்டி வேர சும்மா நம்ம கைய வெச்சி பிச்சி சின்ன சின்
சரி இப்ப இது எல்லாத்யு முழுசா லாம் போட்டு வேக விடக் கூடாதா
முழுசா போட்டு சின்ன வெங்காயலாம் நீங்க அர ச்சு போட்டா தானே சாரு வரும்
ஓ அதனாலயா இல்ல வேக விட்டா அதோட எஸஎன்ஸ் எறங்கு தானே ஏராதா
ஆ ஹ அப்பில்லா வராது நீங்க நார்மலா பாருங் லே நம்ம நார்மலா நீங்க கைய வெச்சி பிளிறதுக்கும் அரச்சிட்டு புழிஞ்சிங்கன்னா அது உள்ள சாரு நெறைய வரும்
அதனால சரி சரி உம் சரிப்பா ஒரு லிடிட்ருனா எவ்வளோ அளோ அளவு போடுவ
நெல்லிக்காய் என்ன ஒரு நாலு நாலு பெரிய நெல்லிக்காய் இருந்தா ஒரு அஞ்சு நெல்லிக்காய் போடுவே
ம் கொட்ட
அதை எடுத்திரணும் கொட்டையெல்லாம் அரைக்க கூடாது
செரி
வெறும் நெல்லிக் காவ மட்டும் தனியா எடுத்துட்டு சின்ன வெங்காயம் அதே மாதிரி பெருசு பெருசா இருக்கும் சின்ன வெங்காயம் தெரியுமா
ஆமா
அந்த மாதிரில ஒ அதே அளவு அஞ்சு எடுத்துக்கலாம்
நான் உரிக்க முலேன்னு அந்த மாதிரி வெங்காயந்தேன் வாங்கி வச்சிருக்கேன்
அந்த மாதி தான் நானுமே வாங்குவேன் ரொம்ப போடுச வாங்க மாட்டேன்
ம்
அது அதுக்கப்புறோம் கருவேப்பிள்ளைன்னா ஒரு கைப்படி மருதாணினா ஒரு கைப்படிக்கு பாதி கொஞ்சம் ஆமா
உம்
ஆவரம்பூ ஒரு கைப்பிடி ஆஹ் அந்த வெட்டி வேர்ல்லா வெட்டி வேர் நல்லா வாசமா இருக்கும் அதனால நீங்க அதுக் கொஞ்சம் கூட போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல
இப்ப வெட்டி வேர் வந்து எண்ணனெய காச் சி முடிச்சதுக்கப்புறம் வெட்டி வேர்ல போட்டு ஊற வைப்பாங்கள அது பண்ணலாம்ல எப்பயுமே பாட்டில்ல இருக்க மாரி பண்ணிக்குவாங்கல்ல
ஆஹ் அதுவும் பண்ணலாம் ஆனா என் சின்ன சின்னமா கட் பண்ணி போடணும் நீங்க பெருசா போட்டீங்கனு வச்சுங்களே என்ன அதுல மட்டும்தான் இருக்கும் நம்ம ஊத்தும் போது அந்த அந்த வேறு முதல்ல வரும் எண்ண வராது முதல்ல குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு போடணும்
செரி செரி
அந்த மாரி போட்டுக்கட்டு ஆவாரம்பூ அதுக்கப்புறம் இது போடணும் பன்னீர் ரோஸ் போடணும் மறந்துட்டே சொல்ல ஆஹ் அதான் அரைக்க தேவல்ல பன்னீர் ரோஸ் சும்மா கில்லிட்டு போட வேண்டிதா
சரி இதெல்லாம் வந்து எவ்ளோ நாள் இருக்கும் கெட்டு போகாம
இது எதுவுமே கெட்டு போகாது நமக்கு காச்சி வைக்கிறது கெட்டே போகாது நான்தான் சொன்னேல நான் ரெண்டு லிட்டரு ரெடி பண்ணி ஒரு பாட்டில் தீர்ந்து போச்சு
உம்
இன்னும் ஒரு பாட்டில் இருந்தாதே இன்னும் இருக்கு அதெல்லாம் கேட்ட எல்லாம் போகாது
சரி சரி இங்க அரச்சு பாக் கறேன் இது சட்டி கனமான சட்டி எதுவும் போடணுமா இல்ல சாதா இதுலயே போடலாமா
இரும்பு சட்டி இருந்தா போலாம் இரும்பு சட்டி இல்லனா நான் வந்து அந்த ஈய சட்டியிலதான் காச்சுவேன் ஏன்ட பெரிய கொழம்பு சட்டி மாதிரி இருக்கும்ல
ஆமா
பெருசு வச்சிருக்கே அதுல காட்சுவே நா ஆனா இரும் சட்டில காச்சுன்னா இன்னு நல்லதுன் சொல் வாக இரும்சட்டி இல்ல என்ட்ட
ம் இரும்பு சட்டிக்கு எங்கெவோறது
ஆமா அதுனால ஈய பாத்திர பெரிய பாத்திர ஆனா அடக்கி வச்சுக்கங்க பொங்கி ஊத்திரு
ம் செரிப்ப பொங்குச்சுன்னா வேஸ்டா அது
பொங்கிடுச்சுன்னா எண்ணெ கீழ ஊத்திராதா வேஸ்ட்டா நிக்கி
இல்ல இல்ல நா என்ன கேக்குறேன்னா இப்ப பொங்குதுன் சொல்லி நா ஆஃப் பண்ட்டேன்னு வச்சுக்க அது என்ன வேஸ்ட்டான் கேக்குறே
வேஸ்ட்டெல்லா இல்ல கொஞ்ச நேர நீங்க காச்சிக்கிட்டே இருந்தீங்கனா அந்த ரோஜாபி இதெல்லா கலர் மாறுறவர நம்மளுக்கு இருக்கணுல
ம்
அதுக்கு சொல்றே ஊத்திரு கீழ எண்ணெ வேஸ்ட்டா போயிருன் சொல்
அதா பொங்கம்போது என்ன பண்ணன் கேக்குறே அப்டி பொங்குச்சுனா
ண்டிய வச்சு கிண்டுனீனா உள்ள அடங்கிரு அப்டியே
சேரி சேரி
அ அப்புடியா அப்ப நீங்க ஆ ட்ரை பண்ணுவே நல்லா வளரு ஆனா தொடர்ந்து தேய்ச்சம்னா கரெக்டா வரு
ம் எல்லாம் விதவிதமா ஆயில் தயாரிக்கிறாங்கெ
இல்ல இது நா ரொம்ப நாளா ஸ்வேதி ஸ்கூலுக்கு போறதுல இருந்து இதே தேக்கிறே அவளுக்கு
அப்பிடியா இது எனக்கு தெரியவே தெரியாதே முன்னாடியே தெரிஞ்சிருந்த முன்னாடியே கேட்டிருப் பேனே நா சும்மா கேட்போமேன்னு கேட்டே
ம் ம்
பொடுகு வருமா பொடுகு போயிருமா
அதெல்லா வராது பொடுகுலா வராது
சேர் சேரி அதுல வேப்பில சேக்கலாமா
ஆ சேக்கலா கொஞ்சோண்டு சேத்துக்கங்க கொழுந்தா சேத்துக்கோங்க பெருசா சேத்துக்காம
ஆ செரி வேப்பல சேத்துக் தேன் க்கு அதுக்குதா
வேப்பல சேத்தாலுமே பேனு வரதுனா வரதாங்க செய்யு
அது வேறையா ஏமா இப்டியெல்லா சொன்னா எப்டிம்மா நாங்களு கொஞ்ச ஆறுதல் அடஞ்சுக்கோம்ல மெசேஜ் வருதா எனக்குலா ஒன்னு வல்
ஆமா பாருங்க சேரி அ ஆ ஓகேங் ஆ சேரி